ஆ ஹாய்ப்பா கேக்குதா
கேக்குது கேக்குதுங்களா ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே
உம் வீட்லல்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக் அங்க உங்க வீட்டுல எல்லா நல்லா இருக்
ஆஹ் எல்லா நல்லா இருக்காங்க. பையன் வேற இன்னைக்குஸ்கூல் அதா பையன் வேற இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன எடத் த்ல விழுந்திருக்கா
ஓ என்ன அடிபட்ரு ச்ங்ளா ரொம்போ
ம் என்ன ஆச்சுன் தெரில தலைவலிக்குது அப்டின் சொல்லிட்டு இது பண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு அனுப்பிருக்கா அ எதுனால அப்டின் தெரியல ஆ தலைலா ஆ
கால்லையு தலைலயுங்களா இல்ல
காலு தலைய ம் தலைலயு அடிபட்ருக்கு
ஓ சரி சரிங்க
அஹ் இது சாருதா
தல எங்கே பக்கத்துல முன்னாடியா பின்னாடியா எங்கேன் கேட்டீங்ளா
தல பின்னாடிதா வலிக்குதுங்றா ஆனா எதனால அழுதுதுனால வலிக்குதா இல்ல எதனாலனு தெரியல அ
சரி சரி ரொம்ப அழுதுட்டாங்
உம் ம் ரொம்ப அழுதுட்டா அங்யும் அழுது இருப்பா போலோ இங்க வந்து அழுதுருக்கா அத்தா சேரி ஆ சேரி இன்னைக்கு
ரொம்ப அழுதாலுமே அப்டிதா ஆகும்
உம் அதா சரி வேற எதாவது ஆயில் அந்த மாரி போட்டு புரியலங்க
முட்டியில கையிலல்லா அடியா இல்ல
உம் கால் முட்டியில அப்பறோ தலையில நீ எப்டி விழுந்தான்னு தெரியும் ஆஹ் கொஞ்சம் ஹஹ இப்போ அங்க இருக்கும் போது ஸ்கூல்ல இருக்கும் போது கொஞ்சம் வந்திருக்கு போல ஆஹ் அப்போ இப்போ அந்த இடம் மட்டும் வலிக்குதுங்கிறான் செரி இது ஆயில் போட்டா ஓரளவுக்கு கூலிங்கா இருக்கு போல
ஆனா அவுங்க ரொம்ப பிளட் ட்டு வந்துச்சுன்னா காபி பவுடர் போடுங்க
உம் இப்போத ஒரு மாதிரி எரிச்சல் ஆகாத அந்த எடத்துல
இல்ல அது எரிச்சல் தா ஆகும்னு நினைக்கிற நா இது வரைக்கும் இது பண்ணல பட் பாட்டி வந்து சொல்லுவாங்க விலுந்து அடிபாட்டாச்சுன்னா அப்பவே ரத்தோ நெறைய போக கூடாது அதனால காபி பவுடர் போட சொல்லுவாங்க
உம்
காஃபி பவுடரு போட்டின்னா ரத்தம் வந்து டக்குனு ஸ்டாப் ஆய்டுமாமா
உஹ் ஆனா இங்க என்ன பண்றதுன்னு தெரியல
செரி தலைய்லன்னா ஸ்கேன் எடுத்துக்கோங்க போங்க
அத்தான் செரி இன்னைக்கு ஒரு நைட் அந்த ஆயில் மட்டும் போட்டுட்டு பாக்கலா
செரிங்க
காலையில வேணா பார்த்திட்டு அப்றோ ஹாஸ்பிட்டல் வேணும்னா கூட்டிட்டு போலாம். ம்ம் சொல்லிட்டுத்தான் வீட் ல்ல நா வேற தனியாதான் இருக்கனா. ஆஹ் சரி அ கால லனா கூட்டிட்டு போலாம் ஆஸ் அப்டின் சரி அவுங் உள்ளங் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி விட்டறதுனால இப்ப ஒரு அளவுக்கு ஆயில் மட்டும் போட்டுட்டு அப்பிடியே படுத்திட்டு இருக்கான் சரி நாளைக்கு பாக்கலாம் அப்பிடின்னு சொல்லிட்டு
ஒரு ஸ்கேன் எல்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா தலையில, ஏன்னா ரொம்ப டேஞ்சரு ஒமிட் கிமிட் ஏதாச்சும் பண்ணாங்களா.
இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல சாப்பிடவே மாட்டேங்கிறன்.
ஆஹ் இன்னொன்னு கால்ல அடி பிளட்டு நறைய போச்சுன்னா இந்த சிலந்தி வல இருக்குலாங்க
ஆஹ்
அத அப் அஹ சும்மா அத இந்த நம்ம ரத்தம் வர இடத்துல லைட்ட தொடச்சி விட்டுட்டு சாப்டான கிளாத் வச்சு தொடச்சிட்டு அந்த செலுந்தி வலைய வந்து அந்த ரத்த அடிப்பட்ட இடத்தில அப்பிடியே போட்டுட்டேன்னா
ஆமா.
அஹ் அப்பிடியே போட்டுரனும் அப் போட்டுட்டு அப்றோம் அப்பிடியே விட்டுரணும் நாளைக்கு அடுத்த நாள் அஹ் ரொம்ப அதே மாதிரி இருந்திச்சுன்னா இன்னொரு டைம் அப்டி போடலாம், இல்லாட்டி ஆயில் போட்டு விட்டுரணும் அப்போ வந்து ரத்தமும் நின்னுரும் செலிந்தி வல போட் டேனா
மம்
தழும்பு வராது நம்ம நறைய இப்போ சின்ன வயசுல விழுந்த தழும்புயெல்லாம் இன்னுமே இருக்கும்ல. கத்தில வெட் வெட்டுனா கூட அந்த செலிந்தி வலய போட்டுட்டேன்னா பிளட்டு நின்னிடும் பிளஸ் இத் இது வராது ஆஹ் தழும்புவராது.
தெரியாது. நல்லா சும்மா ஆயில் மட் ரூம் போட்டு படுத்திட்டு இருக்கான் இப்ப எப்பிடிடா இருக்குன்னா ஓகே அப்டிங்குறான் சாப்பிடுறா சரி எத சாப்பிட்டா அ இத அவன் சொன்னா மைண்ட் அதுல இருந்து கொஞ்சம் மைண்ட் டைவட் பண்ணி வருதான்னு பாக்குறேன் அது அந் இதுல இருந்தா தானே அந்த வலி தெரியும். ரி கொஞ்ச மைண்ட் டைவர்ட் பண்லாம் அப்டினு பாத்தா
சரி
இது பண்ணா பக்கத்து வீட்டு பிள்ளைங்கல்லாம் வந்தாங்க அப்புறம் வெளா கொஞ்ச நேரம் பெட்லயே இததுல்லாம் கொடுத்து விளையாடுற மாதிரி உட்கார வச்சுட்டு இருந்தேன்
சரி சரி அது கொழந்தைங்க தாங்க வெளையாட் ண்டு விழுந்து எழுந்திரிச்சு வந்தாதா அவங்களுக்குமே அந்த பயம் இருக்காது. ச் அம்ம விழுகாம வெட் செரி வீட்லயே வச்சுட்டேன்னா அவுங்க வெளையாடவு மாட்டாங்க இது வெளையாட்டு விழுந்து பண்ணனு தா. பட் இந்த மண்டேல அடிபட்ருச்சுன்னா கொஞ்சோ பாக்கணு. தலையில ஸ்கேன் ஒன்னு எடுத் போங்க ம்ச். ஏன்னா இப்போ வந்து பிளட் பளாக்கல்லா இப்ப தெரியாதுங்க அது கொஞ்ச நாள் போச்சி ஒரு வருஷமே கிட்டத்தட்ட கொஞ்ச நாள். அ வருஷ கணக்குல போச்சுன்னா திடீர்னு அது வந்து அந்த கிளாட் தெரியும் இப்போததைக்கு தெரியாது நம்ம எப்பவுமே அப்பப்பவே அ ஸ்கேன் அதெல்லாம் எடுத்துட்டேன்னா பிரச்சனை இல்ல மெயினா தலைலனா கொஞ்சோ பாக்கணும் தான்
காலைல சொல்லிதான் அனுப்புனே ஈவினிங் பிளே டைம்லாம் பாத்துத்தான் விளையாடு பாத்து விளையாட்னும் தேவ இல்லாம நீயு இஞ்ஜோட ஆக கூடாது இவங்க கூட வெளையாடுறவங்களையு இஞ்சட் பண்ணாம. சேஃப்டியா இது பண்ணு அவ்ளோ சொன்ன இன்னைக்கு எப்படி பண்ணேன்னா தெரியல அவ வந்தா புட்பால் விளையாண்ட்ருக்கு போது அவ வந்தா கால் வச்சுட்டா தடிக்கி விழுந்துட்டே அப்டிங்கறா.
ஆமா அது எப்டி ஆனாலுமே நம்ம பசங்க சைலன்டா. போனாலுமே வெளையாடுற எல்லாமே இருக்குற நூறு பேரு அப்டியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி இருக்கும் போது நானு வ் பயப் பஸ் எங்ளலா சொல்லி அனுப் நீயு விழுகாத வேற யாராவது விழு தள்ளி விட்டா சேத்தி நீ அந்த கோவத்துல தள்ளி விடாத உன்ன தள்ளி விட்றது ஸ்லோவா இருக்கு. நீ கோவத்துல தள்ளி விட்ர் தது ரொம்ப ஸ்பீடா இருக் போ அது அடிப்பட்டு நீதாப் போயி மாட்டிடுவ பேசாம போய் மேம்ட்ட சொல்லு மேம் இவன் என்ன தள்ளி விடுறா இப்டி பண்றான் நீ சொல்லிட்டன்னா பிரச்சன இருக்காதே. திருப்பி அவன் உன்ன அப்புடி பண்ண மாட் டா. அதுக்கு பதில். இல்ல நீ ஏதாவது பண்ண போயி அது டேஞ்சரா முடிஞ்சிடும்னு சொல்லிட்டே இருப்பேன் ஆனாலுமே இந்த மாரி சொல்லுவ. தலைல மட்டு பின்னாடி நீ போய் ன்னா பேலன்ஸ் பண்ணி தலையில அடிப்படாம பாத்துக்கோ, முன்னாடி அடி பண்ணு போது கை வச்சு பேலன்ஸ் பண்ணி முன்னாடி தலைய அடிப்படாம மோஸ்ட் ஆ, பாத்துக்கோ கை கால்ல எதாது பிராக்சர் ஆச்சுன்னா கூட எதோ ட்ரை பண்லா. தலைலன்னா ரொம்ப டேஞ்சரு அப்டின்னு சொல்லிட்டே இருப்பே.
உம் நானு டெய்லி சொல்லிதா அனுப்புறே, காலையில போம்போது இவன்க்கு ரொம்ப கோவமு டக்குன்னு இதாகுமா அதனால மச், கோவத்துலயு யாரையு அ, இது பண்ணிறாத வேர்ட்ஸு யூஸ் பண்ணாத. இத தள்ளி விடுறது இதியு. பண்ணிராத பாத்து வரே ட்டு வா ம் ஸ்கூலுக்கு போனாலு செரி இன்னிக்கு எங்க வீட்ல ஊர்ல வெளாண்டாலு செரி அப்படிதா சொல்லி அனுப்புவே.
ஆனா நைட்டு பாத்துக்கோங்க. ஏதாவது வாமிட் ஏதாச்சு எடுக்கிறானான்னு பாருங்க தல சுத்துற மாதிர் இருக்கான்னு கேளுங்க.
ஹம்.
தலையில அடிபட்டுருக்குதானே? அதனால நம்ம ரொம்ப சேஃப்டியா தா இரு குனு
நா அதா செரி இப்ப சாப்ட்டா கூட சாப்ட்டா சாப்பட்லனாலு அந்த தல சுத்தல் அது வருல்ல செரி சாப் சார் நல்லா சாப்பட்டு நைட்டு ஆயில் அப்ளை பண்ணி தூங்குனா அப்றோ அது வாமிட் வருதா அது அப்றோ என்ன தலக்கு என்ன வலிக்குதா நல்லா தூங்கி எழுந்தருச்சுட்டன்னா அந்த வலி அந்த வலினாலதா தலவலிக்குதா இல்ல வேற ஏதாவது அழுதனால இருந்தாலு இப்ப தூங்கி எந்திரிச்சாந்து ரிலாக்ஸ் ஆயிடுவா இப்ப தலவலி இருக்காதுல்ல.
ஆமா.
அதுக்குதா சொன்னேனா எதுவுமே வாய்க்கு புடிக்கல சாப்பிடல சாப்பிடலங்கற வந்த நேரத்துல இருந்து எததோ குடுத்து பாத்துட்டே.
ஏதாச்சு ட்ரை பண்ணுங்க பாத்துட்டு வாமிட் ட்டு வந்தாலுமே தல சுத்தினாலுமே சொல்லிருனு சொல்லிட்டு நாளைக்கு லீவ் போட்டுட்டு பஸ்ட் நீங்க போய் ஒரு ஸ்கேன் எடுங்க அப்பதா திருப்தியா இருக்க முடியு நிம்மதியா இருக்க முடியு.
ஹும் அது கரெக்ட்தா நாளைக்தா செரி இப்பனா நைட்ல போக முடியாது, எங்க என்ன இருக்கு எதுவுமே தெரியல காலைல்லானா ஹா சீக்கிரமா எந் காலைல்ல எழுந்திரச்சுட்டு, ஹாம் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு, அப்றோ அப்படி ஹாஸ் பிடல் ஒரு டைம் கூட்டிட்டு போயிட்டு வந்தரலா அப்டின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூல்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க அப்படின்னா செரியான் போவான்னு ஃபஸ்ட் எய்டு பண்ணிருக்காங்க இப்போ கொஞ்ச ஆயில் போட்டு படுக்க வச்சிருக்
நீங்க இப்பொண்ணு பண்ணுங்க இந்த ஆயில சும்மா ஒரு காட்டன் கிளாத்ல அப்டியே எடுத்துட்டு அப்டியே ஆன் தொட்டு தொட்டு எடுத்துட்டு அ இந்ததலந்து வலைய எ டுத்து ஒருடைம் போட்டு விட்டுருங்க காலைலக்குள்ள அது அப் அப்படியே இருக்கட்டு அப்படியே ஒட்டிக்கோ அது அப்படியே அப்ப னா காலையில நீங்க வேணா ஆயில் போட்டுட்டு போங்க தலைக்கு அப்டியே பண்ணுங்க ஏன்னா ப்ளட் எப்டி போகுணு தெரியாது இப்ப ப்ளட் போயிட்டு இருக்கா
ம்
அப்போனா செல்லந்தி வலைய ஒரு டைம் போட்டு போங்க.
ம் அதா அதுக்கப்பறமா எத சாப்பாடு வச்சுட்டு
சாப்டு வச்சுருங்க ஃபஸ்ட் ட்டு இதையு பண்ணிருங்க பண்ணிட்டேன்னா நா இன்னிக்கு இத் இதுக்கு மேல தலைல அடிப்படாம இருக்கறத்துக்கு கைய வச்சு பேலன்ஸ் பண்ணி கொஞ்ச தலைய தூக்கி எங்கியாது விழுவதா விழுந்தாலு தலைய அடிப்படாம பாத்துக்கோனு சொல்லியிருந்தே.
ம், ம் நா எப்பவுமே சொல்லுவே கையி கா உனக்கு இதுன்னா கூட எதோ பண்ணலா தல அப்பறோ மூஞ்சி இத கண்ல எதாது பட்டுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய் அது பாத்துக்கோ அப்டின்னுதா சொல்லிக்கிட்டே இருப்பே எப்பவுமே எப்பவுமே எனக்கு தெரியு தெரியு சொல்லிட்டு இங்க இருந்து ஸ்கூல் போவ நைட்ல ஈவினிங் வர்ற வரம்போது ஓ-ஓக்கேயா தா வருவா. ஆன டஸ்ட்தா இருக்கு அது இது கிரௌண்ட்ல பசங்கதா டஸ்டுதா சொல்ட்டா அது ஒரு வெட் கிளாத் வச்சு அந் அதனா அத தொவச்சாலு நாளைக்கு மறுநாளுக்கு ட்ரெஸ் இருக்காதே அதனால வெட் கிளாத் வச்சு அது கிளீன் பண்ணிட்டு அப்றோ நார்மல் கிளாத்க்கு கிளீன் பண்ணிட்டு அத எடுத்து வச்சிருவே இருந்தாலு தெர்ல அது எதோ கிளம்பி போயிருவன்- ஃமேனேஜ் சரி டஸ்ட் தா அப்டி அப்போவு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டஸ்ட் பாத்துமே எங்க விழுந்துட்டு வந்ட்டியா அப்படினு கேட்ருந்த. அதுக்கப்பறதா சொன்ன ஆமாங்கட் டஸ்ட்டு இருக்கு அப்டின்னோ
ம் நீங்க நாளைக்கி பாருங்க. ஃபஸ்ட் இனிமே சேஃப்டியா டீச்சர்ஸ்கிட்டயு சொல்லிடுங்க தலையில எப்டி விழுகுறான்னு யாராவது பாத்தாலுமே கேட்டு எப்டி விழுந்தான்னு கேட்டுட்டு டாக்டர் கிட்ட போகும்போது நீங்க சொல்றதுக்கு ஈஸியாக இருக்குல.
ஆ அது தா நா கால் பண்ணியிருந்த அவங்க ஆ எதோ ஆபீஸ்ல இருக் இருக்காங்களாம அதனால
ஆ இல்ல பையன்டயும கேளுங்க பக்கத்துல எதாச்சு இவ கூண்ணி விளைய வெளையாடும் போது பக்கதுல யாருந்தாங்க ஸ்டாஃப்ஸ் யாராச்சு இருந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சு இருந்தாங்களா கேட்டுட்டு கால் பண்ணி கேட்டுட் ட்டு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்துருங்க.
அத்தா நா இன்னைக்கு போகணு நாளைக்கு காலயிலதா கூட்டிட்டு போணு.
சேரிப்பா சேரி பாருங்க பையன பாருங்க ஃபாய்.
ஹ